ஹலோ ஆ கேக்குது ச ஒனக் கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சம்திங் நெட்வொர்க் இஷ்யூ போல ஆமா அது நாளைக் நீ வந்து டெய்லியு நைட் படுக்குபோது ரெஃப்ரெஷ் பண்ணிர்ணு
ம் ஓகே
அதுகப்ரோ கால ஏஞ்சி ஒரு தர ரெஃப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரஷ் பண்ணாத டாஸ்க் வந்து ஒண்ணு ஒண்ணா சேரு நிறைய எப்டி சொல்றது ஆயிரக்கணக்கான பேரு வேல செய்றது
செரி செரி புரிது நா அப்பப்போ வந்து நா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணு ஓகே
ஆமா நமக் டோட்டலி ஒன் எய்ட்டி மினிட்ஸ்சு சரி இத பேச கூடாது ஆ ரைட் நா வாட்ஸ் அப்ல அப்ரோ சொல்றே சரி அப்ரோ என்ன
அ தபு ஸ்கூல்ல இருந்து வந்தா வந்து பெல்ட் ஒடஞ்சிருச்சு அப்டின்னா ஆக்சொலி இது வந்து அஞ்சாவது பெல்ட்டு்
அ எப்டி ஒடைதுங்
அதுதா நா அது தா கேக்கறே ஒனக்கு என்ன பிரச்சனை ஸ்கூல்ல போய் படிக்கதா போற இல்ல பெருக்க போறியா இல்ல வந்து அந்த கல் வெட்டுவாங்கள அந்த மாதி செய்ரியா இல்ல வெயிட் தூக்கிட்டு போறியா இல்ல வந்து ஏதாச்சு சொல்றாங்களா ஒனக்கு ஏ பெல்ட்டு ஒடிது அப்டின்னு கேட்டே நா ஒண்ணுமே பண்ணல அப்டீன்ட் ஒண்ணுமே பண்ணாம இது அஞ்சாவது பெல்ட்டு இன்னி நால்லந்து பெல்ட்டு இல்லாம போ அப்டின்ன
நா என்ன சொல்றே ஷூ பிஞ்சிருச்சி இல்ல செருப்பு பிஞ்சிருச்சுன்னா ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா ஓடுறா வர்ரா எடுக் க்ரா அப்டி சொன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு பெல்ட்டு ஒடைது என்ன லாஜிக்னு தெரிலையே
தெரில இது ஒரு பஸ்ட்டு பெல்டுனா ஓகே இது அஞ்சாவது பெல்ட்டு இந்த மாசத் ல்லு ஒன்ற மாசத்துல அஞ்சாவது பெல்ட்டு அப்டி அவ என்ன தா ஸ்கூல்ல சேந்தேல ஷூவு பிச்சிட்டா நா கேட்டே ஷூ பிக்கறதுக்கு ஒரு ரீசன் எனக்கு வேணு ரன்னிங் ரேஸ் அந்த மாரி எதுமே கெடயாது பீ்ட்டீலா மேக்சிமம் இது பண்றது இல்ல அப்டி இருக்கறப்போ ஷிவு பிச்சுடு வன்ட்டா இப் இப்பதா விட்டுருக்காங்க போல இதுக் முன்னாடி கெடையாது அதிகமா அப்டின்னா குடூங் எவுங்க ஒக்கார வச்சிதா ரொம்ப சின்ன பசங்கல ரொம்பெல்லா இது பண்ண வெளாட விடல சும்மா சின்ன சின்ன கேம் மாரி வெளாட வச்சு இது பண்றாங்க போலருக்கு ஷூவு பிச்சிசுட்டு வந்து நிக்கிறா என்னன் கேட்டா ஷூ பிஞ்சிடுச்சுன்றா ஷூ எது என்க்கு வந்து உண்மையால்மே புரில ஷூ வந்து பிச்சிடிச் சில ரெண்டா கிழிச்சி எடுத்துட்டு வந்துட்ருக்கா இது என்ன ரீசன் ஆமா ஷூவே ரெண்ட கிழ்ச்சி எடுத்துட்டு வந்துருக்கா
பெல்ட்டையு ஒடச்சிருக்காலா
வெல்ட்டு ஒச்சிருக்கா இதுகு வந்து நா என்ன பண்றதுன்னு புரில ஏன்னா எல்கேஜி யூகேஜிக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரே ஷூ யூஸ் பண்ணா அது இன்னமு புதுசாருக்குது ஆனா சைஸ் சின்னதா இருக்குது ஓகே இது வந்து ஒன் இயர் ஆகல அதுக்குள்ள வந்து இவ ஷுவ பிச்சு வச்சிருக்கா என்ன பண்றது எனக்குப் புரில இவ விஷ்யத்துல ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப யோசனையா இருக்குது நீ படிக்கதா போறியான்னு கேட்டா ஆமா அப்டின்ன யூனிஃபார்ம் ஒய்ட் கலர்ல போனா பிளாக் கலர்ல வருது நா வந்து அது வாஷ் பண்றது அவ்ளோ கஷ்டோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது ஊற வச்சி அது ஃப்ரெஸ்ச போட்டு தேய்ச்சு அப்ரோ வாஷிமிஷின்ல போட்டு எடுத்து அப்ரோ அதுல ஆலா வெற போட்டுட்டு அதுக்கப்ரோ நீளம் வேற போட்டு கம்ஃபோர்ட் வேற போட்டு அயன் பண்ணி இத்தன ப்ராசஸ் போய்ட்டு இருக்குது அவன் கால்ல போய் ஈவினிங் வரான் டிரெஸ்சு வந்து பிளாக் கலர்ல இருக்கு இது என்னா ப்பா ட்ரெஸ்ன்னு கேட்டா யூனிஃபார்ம் அப்டின்றான் அது எனக்கு தெரியுது அது என்ன கலர்ல இருக்கு
அவுங்க என்ன நினச்சரு மனுசு நினச்சிரு சொல்லிருப்பான்
ஆ
இதான நீ கால்ல குத்தமிச்சல்ல யூனிஃபாமு அந்ததான் இது
அது ஆ அதான் சொல்றான் அவன் எப்டி சொல்றான் பாரு எனக்கு பக்கத்து வீட்ல கேக்குறாங்க ஆமா யூனிஃபார்ம் ஏன் பிளாக்கா இருக்கு கால ஒயிட் கரு ஈவினிங் பிளாக்கா இருக்கு அது நீ அவன்ட்ட தான் கேட்கனும் அப்டின்னான் ஸ்கூல்ல போய் படு த்து உருள்றியடா உனக்கு என்ன தான் பிரச்சன நா எ ந எதன்னா எது கேட்டா வாயே தொறக்க மாட்டெங்கறா ஸ்கூல்ல படிக்கதான போற பெஞ்சு குடுத்துருக்காங்க உட்கார்றதுக்கு கீழ மேக்சிமம் உக்கார பனிஷ்மெண்ட்னா கீழ உக்காற வைப்பாங்களா ஹோம்ஒர்க் எழுதல ஏதாச்சி பனிஷ் குடுத்தாங்கன்னா கீழே உட்கார வைப்பாங்க அப்டின் சொன்னா மத்த படி பெஞ்சல தான் உட்கார க கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டு போற உக்காந்து நீட்டா லன்ச் சாப்பிட லன்சுக்கு தனியா கரிச்சீஃப்ஃபு எல்லாமே ஓகே அப்பறோ ஏ ஏ அவன் இந்த மாரி பண்றான் எனக்குன்னு இதுவே இந்த விஷயத்த அவுங்க அப்பாட்ட சொல்லல அஞ்சாவது பெல்ட்ன் வச்சிக்கோய அவர் அந்த பெல்ட்ட வச்சி என்ன அடிக்க வருவாரு பஸ்ட் பெல்ட் உடைச்சப்பவே நீ விட் ருக்க வேண்டியது தானன்னு கேட்டுருப்பாரு நீ ஏ குடுத்தம்ச்சன்னுவாரு சேரி பாவோ உண்யாலுமே ந வந்து எக்ஸ் சப்போர்ட் பண்ணவே இல்ல அஞ்சு பெல்ட் உடைச்சி வச்சிருக்கான் இப்ப நா எங்க போய் பெல்ட் வாங்குறது இப்ப வந்து இங்க இங்க போய் கேட்டேன் கடையில அங்க பிளாக் கலர் மட்டும் தான் அளோவா இங்க வந்து நான் வேற கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் அது வந்து அலோ கிடையாது அப்படின்டாங்க ஒன்லி பிளாக் மட்டும் தான் அப்டின்னாங்க ஸ்கூல்ல வந்து பெல்ட் குடுப்பாங்கபா பெல்ட் குடுக்க மாட்டேன் ன்றாங்க இங்க என்னானு தெரில எல்லா ஸ்கூலும் பெல்ட் குடுப்பாங்கல்ல இங்க பெல்ட் இல்ல நம்பதான் வாங்கி குடுக்கணும் பிளாக் பெல்ட் அப்டின்னாங்க அதுவே இப்ப வந்து இப்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் டை என்னால சே எனக்கு வந்து உனக்கு ஞாபம் இருக்கா ராமகிருஷ்ணா ஸ்கூலு இவோ ராபேஷ்ட தான் படிச்சாங்க ஞாப
ஆமா ஆமா
ஆ அவுங்க வந்து பெல்ட் இதெல்லாம் தான போட்டு போவாங்க தான
பெல்ட் இல்ல பெல்ட் போட்டு தான் போவாங்க
போட்டுதான போவாங்க ஆ இந்த ஸ்கூல் ஸ்கூல்ல மட்டும் பெல்ட் குடுக்கல எனக்கு ஏ தெர்ல இவன் படிச்ச எல் கே ஜியும் கூட பெல்ட் குடுத்தாங்க இங்க இப்ப மட்டும் ஏன் ஆ
அவுங்க செட்டோடவே கொடுப்பாங்க ஆக்சுவலி குடுக்கும் போதே இன்னும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஸ்சூவோடையும் குடுத்துருவாங்கனு நினைக்கிறேன் சரி எக்ஸ்ஸாட்டா
இல்லப்பா இதெல்லாம் நாங்க எல்லாமே வெள்ல தான் வாங்கனோம் எல்லாமே வெள்ல தான் வாங்கன
இல்லல்ல இது இப்போ பண்ணிருக்காங்க அப்ப ராபியா ரெஸ்ட்டாரா ரியாஸ்ல்லாம் இருக்கும் போது மொத்த ஒரு செட்டாவே குடுத்துருவாங்க கொஞ்சோ கம்மி ரேட்டுக்கு குடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஞாபகம் வருது எனக்கு
ம் ம் ம் ஏன்னா இதுவும் ராமகிருஷ்ணா ஸ்கூ ஸ்கூல் தான நான் அது தான் சொன்னே சேம் இது தான் அப்பறோ ஏன் பெல்ட்டு டை குடுக்கணும் ஃபஸ்ட்டு டையும் குடுக்கல டை இல்லாமல் கால் வந்து ஓப்பன்ல இருக்குது
ராபே ரெஸ்ட்டா அதெல்லாம் வந்து பத்து வருஷம் முன்னாடி ப பன்னெண்டு வருஷம் முன்னாடிக் கத அதெல்லாம்
ஆ ஆ ஆ
இப்பெல்லா என்னன்னு தெரியல இப்ப தபரிஸ் போனதுனால தா இப்ப நீ சொல்ற இன்ஃபர்மேஷன் தெரியுது
பண்ணாற்கே இப்ப மத்த ஸ்கூல் பசங்ளா போறாங்க டை கட்டிட்டு போறாங்க இவ மட்டு தா டை கட் கட்டமா போறா நா அதா யோசிக்றே ஏ இவங்களுக்கு டை குடுக்கல அப்டின்னு எல்லா ஸ்கூலு டை கம்பல்சரிப்பா ஏன்னா காலர் பட்டன் தொறந்துருக்குல உனக்கு அது வந்து நெக்கெல்லா தெரியு அசிங்கமா இருக்கு காலர் பட்டன் வெயில் டைம்ல இப்ப குளிர் காலத்துல போடலா வெயில் காலத்துல போட முடியாது காலர் பட்டன் அது துறந்து இருக்கிற மாரி இருக்குது ஒரு மாதிரியா இருக்கு டீசெண்டா நா சொன்னே டீசெண்டாவவே இல்ல என்ன எது நீ இப்டி இருக்க மிஸ் எது சொல்ல இல்ல க யாருக்குமே டை இல்ல அப்டின்ட்டாங்கன்னு சொல்றா எப்டி இவங்க மட்டுதா இப்டி பண்றாங்களா என்னனு தெரியலா நா மத்த பசங்களையு பாக்றேல மத்த பசங்க எல்லாரு டைப் போட்டு போறாங்க அதர் ஸ்கூல் எல்லாமே இவ தா டைய் இல்லாம போறா
இது அத அதுக்கு முன்னாடி மாரி இருக்காது போல இப்ப நெறைய காம்படிஷன் வச்சுல ஸ்கூல்ஸ்ல்லா
ம் ஆனா ராமஸ் இந்த ராமகிருஷ்ணா அப்பல இருந்து இருக்குப்ப நம்போ நா எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அது இருக்கு குது ராமகிருஷ்ணா முண்டிய முக ராமகிருஷ்ணா வந்து பல வர்ஷமா இருக்குது இப்பதா ஸ்டென்த் இந்த வர்ஷோந்தா ஸ்டென்து அதிக இருக்குதுன்ன சொன்னாங்க நா அவக்கு போன வர்ஷோ அட்மிஷன் போட போனல் ல அப்போ வந்து கேட்ட ஒர் வர்ஷ் எத்தன ஸ்டூடண்ட்ஸ் அப்டின்னாங்க எப்பவுமே டொண்ட்டி இந்த மாரி கிட்ட தா இருக்கு ஆனா போன வர்ஷோ வந்து ஃபாட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கிட்ட வந்ருக்காங்க
ம்
நம்ம இப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரே இதுல அதா என்னன்னு தெரியல அப்டின்னாங்க இப்ப இங்கதா ஸ்கூல்ல எதுவு லோக்கல் செரி இல்லல்ல எல்லாருமே அங்க அட்மிஷன் போட்ருக்காங்க ஷோ வந்து ஹேவி காம்படி இப்ப அந்த ஸ்கூ ஸ்கூலுக்கு வந்து இப்போ ரொம்ப இதுவாயிடுச்சு பாப்புலர் ஆயிடுச்சு திடிருன்டு ஒரே நாள்ல டக்
அப்டி அப்டி பாப்புலர் திடிர்னு ஆவுறதில்ல அது க க கவனிச்சுட்டு தா இருப்பாங்க இப்போ விழுப்புரத்துல எது பேமஸ்ன்னு நெனைக்கிற ஸ்கூல்ஸ்னா சேகர் சாட் இருக்குல்ல
ஆமா
அது எப்போமே ஸ்டாண்டடு அது அது என்ன கான்ஸ்செப்டு தெர்ல நா சி பி சி தா நெனைக்கிறே ஆமா ஆமா சி பி சி தா அது எப் இப்போமே ஸாண்டடு அதிக அவுங் அவங்களோட அந்த கிரேஸ் வந்து குறவே மாட்டேங்குது நானு பாத்துட்டே சேகர் சாட்டி எப்பவுமே அந்த ரேஸ்ல இருக்கு அஞ்சு ஸ்கூல்னா அஞ்சு எப்பவு மூணாவது ரெண்டாவது நாலாவது சேகர்அட்டாட் இருக்கு
ஆமா அதுக்கு அடுத்ததா ராமகிருஷ்ணா இருந்துச்சு ஆ ஆனா இப்போ இல்ல இல்ல இப்ப வந்து இது இல்லன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த பழைய இது இல்லன்ட்டாங்க ராமகிருஷ்ணால
அப்டின்னா வேற என்ன ஸ்கூல் இருக்கு சீ கே வா இருக்கு சி கே ஸ்கூலா இருக்கு
மத்த ஸ்கூல் இப்ப நெறைய காம்படிஷன் வந்துடுச்சுல்ல ஆனா இப்பதைக்கு வந்து இப்ப ராமகிருஷ்ணா இல்ல இப்ப எல்லாமே ராமகிருஷ்ணா பத்தி ப்ளாக் தா சொல்றாங்க ப்ளாக் மார்க்குந்தா மேக்சிமம் வந்து இவுங்க இருக்காங்களா யாரு ஆ ரகஹமத் இருக்காங்களா ஆ ஆ அவுங்க ஒய்ஃப் வந்து என்ட்ட சொன்னாங்க அவுங்க பைய அங்கதா படிக்க வச்சுட்டு இருந்தாங்க விழுப்புரோ ராமகிருஷ்ணா தா இ நைன்த்ல இருந்து டீசி வாங்கி இப்ப பாண்டிச்சேர்ல அவன போய் அட்மிஷன் சேத்திருக்காங்க
ஏ ஆமா ஆமா ஆமா ஆமா இந்த மேட்ரே மறந்து போயிட்டே பாரு விழுப்பத்துல இருந்து பாண்டி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணு இல்ல காலையில அந்த ஏழு டு எட் ட்ற ஒன்பது அந்த லைன் பாத்தா அத்தான பஸ் போகுது பாண்டிச்சேரிக்கு வா அமலர்பவம்னு ஒரு ஸ்கூல் ஒன்னு இருக்கு அமலவர் பவம்னு சொல்ட்டு அந்தசு ஸ்கூல் பேமஸ் எல்லாமே வந்து எப்டி தெரிமா பாண்டிச்சேரிக்கு உள்ளயே போவாது எதுமே அப்டி எண்ட்ரன்ஸ்ல அந்த இதுலயே வந்துருது நான் மறந்தே போயிட்டே நானு நா இந்த காம்படிஷன் போய்ட்டு இருக்கு இப்ப அவங்க எல்லாருமே பாண்டி சஜெஸ் பண்றாங்க பெஸ்ட்டு நல்லா இருக்கு பெர்பக்ட்டா இருக்கு உன்னோட மீல் சொல்ற அந்த கொற நெர கொறயல்லா இருக்காது காலேஜ்னாலு பாண்டிச்சேரிதா பாக்குறாங்க இந்த விழுப்புரத்துல இருக்கற கைஸ் எல்லாமே
ம் ம்
கடலூர் இருக்கவங்க வந்து கொஞ்சோ பாக்குறாங்க இப்ப நடுவ்ல நம்ம பம்புக்கு நம் நம்ம சைடனா வேற மாரி இருக்கு அப்ரோச்சு ஆமா பாண்டி போய்ட்டு போய் அப்சல்லே அங்கதா படிச்சா விழுப்புரத்துல வந்துட்டாங்கல்ல
ஆ
அப்சலு ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ டெனன் கேக்குதா